உம் ஹலோ என்ன பண்றப்பா
சும்மாதான் இருக்கப்பா நீ என்ன பண்ற
சும்மாதான்
சாப்ப. ட்டாச்சா
ஆ சாப்பிட்டேன் நீ சாபட்டியா
ம் நானும்
ம் செரி செரி
க்கும்
என்ன சாப்பாடு
தக்காளி சாப்பாடு உங்க வீட்ல
எங்க வீட்ல சப்பாத்தி
செரி சார் எங்கயும் ஒர்க் போலயா
ஆ இல்லப்பா வீட்டு்லதான் பாக்கலாம் இனிமேல் தான் அப்பறம்
என்ன சாப்பாடு
சப்பாத்தி
சப்ப சப்பாத்தியா செரி செரி
ச்ச பொண்ணு ஹாட்ஸ்ல ஒருத்த படிச்ச அவங்களுக்கு மேரேஜ் போல பொண்ணு பாக்க வந்த வீடியோல்லாம் ஸ்டாட்டஸ் போட்டிருக்காங்க ம் இன்னைக்கு பேங்க் லீவ் நம்ம கூட போடு படு ஒரு பொண்ணு நம்ம ஸ்கூலே அஹம் பொண்ணும் பையனும் அஹ லவ் மேரேஜ் சொல்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ம் பீம்ராஜ் நகர் நம்ம கிளாஸ் இல்ல பி கிளாஸ் ம் இன்னும் இல்ல இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு
ஆமா ஆமா எங்க ஜூனியர்ஷ்சு ஒரு ஒரு பொண்ண மேரேஜ் பண்ணிருக்கு
ஆஹ எங்க கிளாஸ்லே காலேஜிலேயே ஆஹ செகண்ட் இயர்லயே ரெண்டு பொண்ணுங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க வீட்ல
அப்படியா ஆமா ஆமா இப்பல்லா எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணி பண்ணிவிட்டு விட்டுறாங்க ஆமா ஆமா உம் என்ன பண்றது இந்த வயசுலே மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறது யாராச்சு வருவர் ஒர்க்ல இருந்தா கூட ஓகே உம்
டுக்கு இன்னும் நாலஞ்சு வருஷம் முடிச்சு பேச்சுலரா இருக்கும்
ஆமா ஆமா அப் இப்ப கொஞ்சம் ஃப்ரீடமா மா இருந் ந்து அதுக்கப்பறம் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஓகே
இப்ப இருந்தே ஒர்க்கு எங்க மாமி அதனாலயேதான் நீ ஒர்க்குக்கு இந்த ஒன் இயர் ஆச்சு ரெஸ்ட் எடு உனயே பியூச்சர்ல மேரேஜ் பண்ணிட்டா லைஃப் லாங் வேல அப்படந்தா குடும்பம் அப்டின்னுதான் இருக்கணும் பேச்சலர் லைஃப் என்ஜாய் இப்ண்ணும் ஒன் இயர் ஆவுது அப்டின்னு எங்க மம்மி வேலக்கு கூட வேணாங்குது எங்க மம்மி
ம் ஆமா ஆமா எங்க வீட்டுல வந்து அப் அப்டிதான் சொல்லுவாங்க வந்து பைன் பைனல் இயர் முடிச்சுட்டு அதுக்கப்பறம் வீட்டுல இருந்து ட்டு நீ வறு போலானாலும் கூட பரவால்ல சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்பிடினு தான் சொல்வாங்க ஃப்ரீயாரு உம் அப்டிதான் சொல்றாங்க வீட்லயும் ஆமா ஆமா ம்
இத சிறிய எங்க மம்மி நான கூட தே கோயமுத்தூர்லயே பாத் க்கரமா அப்படின்னச்சு ஒன் மன்த் மட்டு ரெஸ் எடுத்துட்டு போதும் இப்ப ரிஷயூம் குடுத்து தேடுறேன் அப்படின் நா இட்டில இல்ல வோன் நான் இன்னும் ஒரு வருஷம் வீட்டு தழ் அப்றோ எனக்கு ஹெல்தும் அங்க சரியா ஃபுட்டெல்லாம் செ செட் ஆகாம எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு சா சேரி நல்லா சாப்பிட்டு ஒன் இயர் ரெஸ் சேர்து பட்டு இரு அதுக்கப்புறமா பாரு ஆஹ அப்புறம் ஏதாவது பா பெஞ்சம் இது பாத் வித்துட்டு வீடலேயே டியூஷன் கீது எடு போதும் அதுவே எதுக்கு வெளிய போயிட்டு அதுக்குக்கப்புறம் கூட பாத்துட்டு எப்படி இருந்தாலும் பியூச்சர்ல போய் போகதான் போற கஷ்டபடதான் போற சரி இன்னொ ஒரு வருஷம் ரெண்டு வருச மாரி ஜாலியா
உம் உம் ஆமா ஆமா ஆமா அதுதான் நானும் பண்ண போறேன் என்ன பண்றது உங்க வீட்ல ஓகேன்னு சொல்லிட்டாங்களா
உம் எங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க உஹம் ஆஹ ரெண்டு வீட்லயும் ஓகே
அப்புடியா
ம் உங்க வீட்லயே ஓகே சொல்லிட்டாங்க
ஓ சரி சரி அப்புறம் என்ன ஜாலிதான்
ஹ செரி த்ரீ இயர்ஸ் பார்ப்போம் அதுக்கப்பறம் வேலக்கு போயிட்டு ட்டு அதுக்கப்பறம் பாத்துக்கலாம்ட்டு இருக்கோம்
ட்டாங்களா செரி செரி
சொல்ல மாட்டாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் அப்பறம் இவங்க போய் பேசிட்டு சொன்னாங்க
ஹ
அப்பறம் செரி அப்டின்னு சொல்லிட்டு உனக்கு புடிச்சிருக்கல எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க
செரி செரி
அதுல எங்க ரிலேட்டிவ்ஸ் ல்லாம் சரி ப்ராப்ளம் பண்ணி விட்டு
வேணான்னு சொல்லி இருக்கேன்
ஆ அவங்க அவங்க டாடி கிட்ட போய் ட்டு எல்லாம் வேணாம் அவங்க இதுக்கும் உங்க எதுக்கும் செட்டு அதே ஹை காஸ்ட் இதுல்லல்ல அதனால வந்து அப்படி சொல்லி புட்டு குடுத்துட்டாங்க சில பேரெல்லாம் ஆ ஆ அதனால எம் பையம் புடிச்சிருக்கு என் பையனுக்கு அவனு பிடிச்சாதான் பண்ணுவன் பருங்களே டாடி உம் ஆனாலா செரி எதோ
இங்க அந்த அந்த எங்க ஊர் சைடு வரும்ல அந்த தோட் ட்டம் ஸ்டார்ட்டிங்ல இருக்குல்ல அது அவங்களோடது தானே
உங்க ஊர் சைடா எங்க
இந்த கேட் டெல்லா இருக்குல
அது அவங்களோட ஓனர்து
அப்புடியா அம்மா சொல்லிட்டு இருங்க ம்
அ அவங்க அப்பா ஓர்க் ஃபர்ஸ்ட் பாட்டாச்சி போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மார் கெட்டுல அவுக் உங்களோட ஓனர் தான் அவுங்களது வந்து மெட்லவாடி சைடு இருக்கு
அப்டியா சேரி சேரி அவுங்க சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே தான் கொஞ்ச நாள் வே வேலக்கு போனாங்களா அப்ப வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப அப்டி இப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ம்
ம் அவுங்களுது எல்லாம் உங்களது மெட்லவாடி சைடு இருக்கு ஏ இவரு தான் பாத்துக்கிறாரு அவர் இறந்துட்டாரா இவரோட பாட்னர்ஷிப் கூடயிருந்தவர் யார் இறந்துட்டாரு அப்பறம் அவுங்க பையன் தான் இருக் காரு அவுங்க பையன் வந்துட்டு வேலக்கு போறாங்க அவுங்க வந்து பாத்து முடியாதங்காட்டிக்கு இவரு பாத்துக்கிறாரு
சேரி சேரி இதான் சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா அன்னைக்கு ஒரு நாள் அதனால தான் ம் ம்
ம் இந்த ஒரு வருஷமாதான் நாங்களே ஃப்ரீயா இருக்கோம் இ எல்லாம பயந்துட் ட்டே கெடப்போ இவுங்க சொல்லுவாங்களா மாட் டாங்களா இப்பவே எங்களுக்கு பயம் ஏதாவது மேரேஜ்கள்ள குழப்பி விட்டுருவாங்களா யாராவது இது ஏன்னா ரெண்டு பேஃபேமிலியுமே ஃபுல் சப்போ்ட் இப்ப ஓகே சொல்லிட்
உம் உம் பேசுனா கூட எதுவு சொல்ல மாட்டாங்களா ஹம்
நா கோயம் இத்தன்நாளா வெளிய வீட்டுல சொல்லிட்டுதான் போயிட்டு இருந்தேன் வெளியே உம் அவங்களுக்கு கொழ சித்தூர் தான் படிக்கிறாங்க
ஹம் உம் படிச்சுட்டு இருக்காங்களா இப்போ
டி என் பி சி இது படிச்சிட்டுருக்காங்க கோச்சிங் கிளாசு காலேஜ் திருச்சில முடிச் வந்துட்டுங்க படிச்சிட்டு இருக்கு
செரி செரி அன்னைக்கு ஒரு நாள் பாத்தேன் பைக்ல போனாங்க உம் சேரி செரி எப்படியோ உஹம்
அப்புறோம்
அப்புற நீ சொல்லணும்
கேக்குதா
ஆஹ் கேக்குது கேக்குது
ஆஹ் இ பரோ நீ காலேஜ்லயோ வைன்கப்
ஆமா ஆமா உஹம் அப்புறம் என்ன பண்றது இன்னும்ஒன்இயரு ஆமா ஆமா கூப்பிட்டு வருவாங்க அவுங்ளே காலேஜ்க் இருந்து உம் அது ஒரு அஞ் அஞ்சா ருக்கா
ஆ சொல்லு சொல்லு
அஞ்சாறு கம்பெனி கூட்டிட்டு வருவாங்க அதுல எதாச்சு உம்
எங்க காலே ஆஹ் எங்க காலேஜல்லாம் ஒரு முப்ப முப்பது நாற்பது கா கம்பெனி வந்துச்சுன்னு நெனைக்கிறேன்
அப்படியா வரும்னு தான் நெனைக்கிறேன் ஆனா எங்களுக்கு தெரியாது இந்த வருஷம் வந்து எங்களுக்கு என்னன்னா எங்க சீனியர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு ஜாப் பயர் வச்சு அதுல தான் கூட்டிட்டு ஹ வந் நூத்தி ஐம்பது
ஜாப் ஃபையர்னா வாஸ் செலெக்ட் ஆகுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கறல மொத்த வேல தேடிட்டு இருக்கறவங்க எல்லாருமே வருவாங்க ஜாப்க்கு
ஆமா ஆமா இங்க எங்க காலேஜ்ல தா வச் வச்சாங்களா அப்ப வந்து என்னாச்சுன்னா எல்லா எல்லாருமே செல்க செலக்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே நாலு அஞ்சு கம்பெ
ஒர்க்கு இருக்கும் ஆ ஆனா வந்துட்டு அ எல்லாருமே வருவாங்க
நெறைய பேர் வந்தாங்க ஆனா எல் வந்தவங்க எல்லாருமே செலக்ட் எங்க காலேஜ்ல அட்டென் பண்ணுணாங்கள எல்லாருமே செலக்ட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஆனா லக்கு அஞ்சு ஆறு கம்பெனி ஆமா எல்லாருமே செலக்ட் ஆயிட்டாங்க ஆனா அதுல வந்து வரு அங்க போனா ரொம்ப கஷ் சேலரி எல்லாம் கம்மியா இரு
ஏனா ரொம்ப கம்மியாதா அங்க ஒரு சில கம்பெனிஸ்ல மட்டு டுந்தா ஏதோ டுவெண்ட்டிக்கு மேல தாண்டுது ஆ மத் இதல்லா ஃபிப் தேட்டி ஃபிப்டியன தாண்ட மட் மாட்டேங்குது அத வச்சுட்டு இப்ப நம்ம சென்னையே போய் ஒர்க் பண்றோம் இல்ல கோயம் ஊர்லயே ஒரு பண்றோம் ஒரு ஃபிப்டின் தான் தராங்க அங்க ரூம் ரெண்ட் பாத்தாலே டென் கே வருது நம்ம அந்த ரூம் ரெண்டே டென் கே குடுத்து இதுவே நம்ம செலவு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரனாம் கூட ஆகாதா வீட்டுக்கு நம்ம எண்ணத்தானும் குடு இப்போம் இதெல்லாம் பா அதா எனக்கு என் எப்படி அட்டென்் பண்றதெல்லாம் பெருசுல செலக்ட் கத்துகிறது பெருசு இல்ல அது எப்படியோ பிரிப்பர் பண்ணிட்டு போய் ஆயிக்கலாம் இப்போ ஷால்ட்ரி ரொம்ப கம்மியா குடுத்து நம்ம வீட்டுக்கும் கொடுக்க முடியாம அங்கேயும் போய் கஷ்டப்பட்டு
அதுதா அதுதா என்னா பண்றது
உம் அதலாம் யோசிச்சி இப்பதா எனக்கு ஓனா பிசினஸ் எதாவது ஸ்டார்ட் பண்லாமா அஹ வேலைக்கு ஐடி தேடலாமா அப்படினு ரொம்ப கன்பியுஸ்ல யோசிச்சிட்டு ஒக்காந்துட்டு இருக்கே இந்த ஒன் வீகா எங்க மம்மி செய்த இந்த ஒன் வீக் யோசிச்சு சொல்லு என்ன பண்றன் வந்ருக்காங்க பேசாம நா இங்கே நெட்ஸ் உம் இங்கே சரி அம்மா ஓட ஃப்ரெண்டும் பேசினாங்க நேத்தங்கிட்ட ஆஹ ஹ அப்புறம் இல்லடா டைலரிங் கத்து ஒரு மூணு த்ரீ மாஸ் கோர்ஸ் வருதுன்னு சொன்னால அத கத்துக்கிட்டு ஆஹ தாளவடி வெளியல உங்க ஊர் சைடே வந்துட்டு ஏதோ ரூம் படிச்சி கூட ஒன் சைடு பிரவுசிங் சென்ட் ஒன் சைடு டைலரிங் போட்டு கொ வந்து அடுத்தவங்கிட்ட போய் கஷ்டப்பறதுக்கு இது இது லைப் லாங் உனக்கு பிரச்சனையே இருக்காது
ஆமா ஆமா
உனக்கு புடிச்சா வேலைக்கு போய்க்கலாம் இல்லனா உனக்கு உனக்கு புடிக்கலானா இருந்துக்கலாம்
அதுதா எங்க எங்க இஷ்டப்படி நாங்க இருந்துக்கலா
அதுதா இப்போ ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்க அத பண்ண கூட அது இத பண்ண கூடாது இங்க ரூல்ஸ் போடுவாங்க அதனால தா எங்க அம்மா யோசிச்சு பேசாம பிரவுசிங் சென்டர் ஆரம்பிச்சு கத்துக்கிறியா அதுக்கு படிச்சுக்கிறியா இல்ல ஏதோ வேலைக்கு தேடுறியா அப்படினு யோசிச்சு அப்படினாங்க எதுனாலும் ஓகே அப்புறம் அவங்க வீட்டு லயையும் கேட்டோம்
உம்
அப்புறம் அஹ் அவங்க இருந்துட்டு வேலைக்கெல்லாம் வேணாம் ரெஸ்ட் எடுக்கு சொல்லுங்கறாங்க அவங்க வீட்டுல
அதுதான்
சரி வி வெளியே ரொ ரொம்ப தூர வேலைக்கு போனாலும் விடமாட்டாங்க அதனால இங்கயே இந்த சைடே சரௌண்டிங் இல்லங்க பிஸ்னஸ் ஸார்ட் பண்ண வேண்ட
அதுதான் அது பண்ணாலே ஓகே தான் அளவுக்கு
வீட்டலே ஒரு நம் அது இருக்கு வேலைக்கு போன மாரி இருக்கு
உம் உம் ஆமா ஆமா ஓக்கேதான் உம்
சரி
ஆஹ் சரிப்பா உம் பை உம்